ஹலோ
சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்க தோழி நீங்க நல்லா இர்க்கீங் சப் சாப்ட்டிங்ளா
அ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச் தோழி என்ன சாப்ட்டிங்க
தோச தேங்கா சட்னி நீங்க
நா சப்பாத்தி தக்காளி தொக்கு
ஓ சரி சரி
ம் எப்டி போச்சு இன்னக்கு நாளு
ஆ இன்னைக்கு நாள் நல்லா போச்சு
தூங்கலியாயின்னும் தூக்க வர்லயோ
லேட்டா தா தூங்குவோ
எங்க ஊர்ல திருவிழா சாமி வருதுன்னு காத்துனு உக்காந்துருக்கோ நாங்களு இன்னு தூங்கல
ஓ எந்த ஊரு
நா
ஆ ஆ ஆ
ம் சாமி வெளிய காத்துனு உக்காந்துறாங்க
சேரி சேரி சேரி சேரி சரி அதனால தூங்கலயோ சரி சரி சரி என்ன சாமி
திரௌபத்தம்மா
ஓ சரி
பாஞ்சாலி சாமி அவங்க துரியோதன அவங்க எல்லா வருவாங்க கூத்து கட்றாங்க இன்னக்கு எல்ல கூத்து பரத எல்லா நடக்கு சாமி ஒரு வாரம இன்னும் நைட்டு பத்து பதினொன்னு பதினொன்றைக்கு எல்லா வரு அதனால எல்லாரு வீட்டு வெளிய உக்காந்து கெடப்பாங்க
சரி சரி சரி சரி சரி ஏ என்ன விசேஷம்
குது திருவிழா
ஓ சரி சரி
திருவிழா நடக்குது பதினெட்டு நாளு அதுனால
ம் ம் ம் ம் ம் ம் ம்
ஓ சரி சரி எல்லாரு தூங்கிட்டாங்களா பசங்க எல்லா
ஆ பசங்கல்லா இன்னு தூங்கல நாளைக்கு லீவு தான அதனால எல்லா இருக்காங்க
எத்தன பசங்க
ரெண்டு பசங்க எங்களுக்கு ரெண்டு பைய ம் சின்ன சின்ன பசங்க தா ஒருத்தெ மூணாவது வகுப்பு படிக்கிறா ஒருத்தெ ப்ரீ கே ஜி படிக்
ரொம்ப சின்ன கொழந்தைங்களா இருக்கிறாங்களே
அ
பசங்கலா இருக்காங்க
ஆமா ஆமா ஆமா ஆமா
ம்
ம் உங்களுக்கு
என்கு ஒரு பாப்பா ஒரே பாப்பா எனக்கு
சரி சரி சரி சரி பெரிய பாப்பாவா ம் ம் என்ன படிக்கிறாங்க
அ கல்யாண பண்ணி குடுத்துட்டே சிஸ்
ஓ சரி சரி சரி சரி
ல
ஆ ஆ ஆ
என்ன வெளயாட சொல்றாங்களா
ஆமா ஆமா
பதினோரு மணி ஆயி இன்னு தூக்க வர்ல இந்த பசங்களுக்கு
ஆஹெ தூக்கமே வராது எவ்ளோ நேர விளாட சொன்னாங்களோ ரெண்டு பேரு வ்ளாடுவாங்க
ஆ
ம் செரி நானு நாளைக்கி லீவு தானன்னு சொல்லிட்டு விட்டுட்டே இல்லேன்னா நா சீக்கிரம் தூங்க வச்சுருவே செரி லீவு தான அப்டிட்டு இருக்கட்டு அப்டின்னு வச்சுருக்கே ம் இனிமேல் எத்தன மணிக்கு சாமி வரு
சாமி பதினோரு பன்னெண்டு மணிக்கு வரு
ஹலோ
பதினொன்ற பன்னெண்டு மணிக்கு வரு
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா
ஹலோ
கேக்கலையா
ஹலோ
ஹலோ